ஹலோ
ஹலோ கேக்குதா
அ அக்கா கேக்குது உங்குளுக் கேக்குதா ஓகே ஓகே ஓகே என்ன பண்றீங்க
நானா சும்மா தாண்டா இருக்கே நீ என்ன பண்ற ஹலோ
ஹலோ
கேக்குதா வி ட்டு விட்டு கேக்குதா உனக்கு அ ஹலோ கேக்குது எனக் உனுக் கேக்குதா ஹலோ கேக்குதாடா
அ அ அ கேக்குது கேக்குது நடுவுல கொஞ்சோ பிரேக் ஆச்சு இப்ப கேக்குது அ இல்ல இல்ல இல்ல நானு ப்ளூடூத் டக்குன்னு கனெக்ட் ஆகல அ க கட்டாயுருக்கு டச்சு அதனால ம் எனக் கேக்குது உங்குளுக் கேக்குதுல்ல ஓகே தான
ஆ கேக்குது தூங்கலையா
ஆஹ் இன்னு இல்லக்கா இன்னு கொஞ்ச நேரொ கொஞ்ச நேரொ ஆகு நீங்க
நானே குளிச்சிட்டு
ஓகே ஓகே ஓகே உம் டெய்லி ஸ்லீப்பிங் டைம் எத்தன உங்களுக்கு
நாங்க மொ நாங்க பத்து மணிக்குள்ள தூங்கிருவோ அப்டியே லேட் ஆகு தூங்கல மத்தியமே தூங்கிட்டாங்கன்னா லேட் ஆயுடூங்க ஒரு லெவன் ஓ கிளாக் கூட ஆயிடு
ஓகே ஓகே ஓகே
ஆனா இப்போ வீக்டேஸ்ல அப்டின்னா கண்டிப்பா லவ்வன் ஆய்டுது இப்பல்லா நாங்க வந்து பத்து மணிதள்ளு த எல்லாத்தையு முடிச்சுட்டு தூங்கலா அப்டின்னு பாத்தா பத்து மணிக்குதா எ பசங்க விளையாடுவாங்க
ஓகே பத்து மணிக்கு மேலத்தா கொஞ்சொ ஆக்டிவா பய் ங்கற ஆக்டிவ் ஆய்ருவாங்க
பயங்கர ஆஸ்டுவாயிடுவாங்க நா விளையாடாதிங்கன்னு சொல்லுவங்க காலைல இருந்து ரெண்டு பேரு ஒன்னதா இருப்பாங்க அப்பல்லா விளையாட மாட்டாங்க அந்த ஒம்போது மணி அது மாரில்லா ஆச்சுனாத்தா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க
ஹ் ஹ் ம்
சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கு சாமி வந்துருச்சு அதா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சிரிச்சு சிரிச்சு கத்தி கத்தி விளையாடுவாங்க அது என்ன ஆகுது அவ அவன் சொன்னா புரிஞ்சுக் மாட்டா ஆனா இவ சொன்னா புரிஞ்சுப்பா உனக்கே சொன்னா கேக்கவே மாட் ட்டா நா சொ நாங்க சொல்லுவோ அவ ஹைப்பர் மோடு போய்ட்டானா தூங்க வைக்கறது கஷ்டோனு சொ சொல்லுவோ பட் ஆனா அவ கேக்கவே மாட்டா நெறய அப்படிதா பண்ணுவா நெறய நாள் நா அ டி கூட வாங்குவாங்க சின்ன பொழுதுலலா என்னனா தூங்கும் போது அவங்க பே அவென் அவன் வந்து எப்படின்னா டக்குன்னு தூங்க மாட்டா அ தூங்கும் போது பேச் நேர்ப்பாதுனா தானா பேச செர்ப்பா அந்த வேல்லா பண்ணுவா அவன் எப்படின்னா லைட் ஆஃப் பண்ணா தூங்கணுனு தெரிஞ்சு போயிடு ஒரு மைண்ட் செட்கு ஒரு ஹாஃப்னா புள்ளங்ங தூங்கிடு
உஹ் உஹ் உம் உம் அதா அதா அதா நா தூங்குறதுக்கு இப்போ எப்டி தூங்குறதுன்னே தெரில ஹ அதனாலதா கொஞ்சோ ஆக்டிவா ஆயுடுறாங்க
ஆமா பாப்பா சீக்கிரமா தூங்கிட்றால நை டு
அ இவங்களு பதினோரு மணி அஹ் பதினோரு மணி வரைக்கு அழுகாச்சு உம் பா பாப்பதா அமா டீவி பாக்க மாட்டா உம் அ வெளியில கூட்டிட் போணும்னு சொல்லுவா நைட்டு ப பத்து மணி பதினொரு மணிக்கு அங்க போலா அங்க அங்க ஏ அப்டி பா
அங்கன்னு சொல்லுவா ஆஹ் ஆமா இன்னு கொஞ்சோ நாள் ஆனா தா நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாதா அப்புற நல்லா வேல வாங்குவா
ஆமா ஆமா இப்ப ஏதாச்சு கேட்டா பாலிங்கம்மா போச்சு அங்க அங்க அப்டிம்பா அந்த மாரி அங்கதா ருது நல்லா வாயில இப்போ
ஆஹ் எ எங்க எங்க பாப்பாவுக் கூட அவ சீக்கிரமா பேசிடுவான ஆனா இவ மட்ட இவ வந்து கொஞ்சொ லேட்டு தா ஒரு ஒன்ற வயசுக்கு அப்புறொ தா வரு தா கொஞ்சொ நல்லாவே பேச ஆரம்பிச்சா நெறைய விஷயொ இப்போ இப்பதா வந்து கொஞ்சோ டிவி போடு அம்மா டி வி போடு ஆம்மா இன்னொ ட்ரெயின்ல வர் ராங்க அது மாதிரி கொஞ்சொ சென்டன்ஸா இப்பதா பேச ஆரம்பிச்சா ஆனா நெறைய வேர்ட்ஸ் அவ பேச் சற்து நமக்கு புரியவே புரியாது கொஞ்சோ கூடவே இருக்கவங்களுக்கு புரியு தண்ணிக்கு வராது தண் மீன் வராது ஆனா அதே வாட்டருன்னு சொன்னா வாட் டர்னுச் வா நெறைய இங்கிலீஷ் வே வேர்ட்ஸ்ல்லா வந்து நெறைய வரு அவனுக்கு ஆனா இது தமிழ் வந்து வரவே வராது யா வராது நா வராது இது அது மாறி கா கூட கான்னு வராது ஆ காக்காவு கா காக்காவு தாத்தாவு ஒரே மாதிரி சொல்ற மாறி இருக்கு
உம் ம் ஓகே ஓகே எங்க அக்கா பாப்பா ஒரு பாப்பா இருக்கா அவளுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு அவளுக்கும் ‌ஆறு வயசு தான் ட்வெண்டி ட்வெண்டி தா பொறந்தா ம் அவளும் எப்படின்னா அவளுக்கு வந்து ரா வராது உம் ரா பதுல்ல லா லா பா சாரா அப்படின்னா சாலா சாலா அப்படிம்பா சோ அவளுக்கு அவ பேர்லேயே ரா வரும் ஆனா அந்த பேரே கரெக்டா சொல்ல மாட்ட
கரெக்ட்டா சொல்ல மாட்டா ஆமா ஆ எங்க பாப் பா வந்து அந்த கரடி மாமா கரடி மாமா அந்த பாட்டு இருக்கு பாத்தியா ரொம்ப நாள் ரொம்ப நாளாவே அவ கரண்டி மாமான்னு‌தா சொல்லுவா அதுக்காகவே அவள வந்து அந்த பாட்டு பாட சொல்லுவோ கரண்டின்னு சொல்றது அவள ‌இப்போ இப்போ கொஞ்ச நல்லா ப்ராக்டிஸ் ஆயடுச்சு நீங்க எப்டி நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி புக்ஸ் படிப்பீங்களா
ஆ அ அந்த மாறில்லா எதுவு இல்லைங்க தூங்கும்போது புக்ஸ்ல்லா இல்ல ஃபோன்னு தா பாத்துட்டு தூங்கறது அது பாக்க கூடாது தா ஆனா அதா பாத்துட் இருக்கோ
ஆமா ஆமா நானு நெனப்பெ அந்த மாரி பாக்க கூடாது அப்படின் சொல்லிட்டு ஆனா எங்க அது அது ஒரு ஹேபிட்டே ஆயிடுச்சு இல்ல ஃபர்ஸ்ட்டல்லா வந்து ஆஹ் நா வந்து ஒரு ஸ்கூல் படிக்கும் போதெல்லா வந்து ஆஹ் அப்பதா கத்துக்குன அப்போ அம்மா அம்மா தா கத்துக் குடுத்தாங்க நா என்ன பண்ணுவே ல ஆ லைப்ரரியில போயிட்டு நறைய அந்த ஓ கத புக்கல்லாருக்கு பத்தியா அந்த புக் க்கல்லா எடுத்துட்டு வந்து படிப்ப அந்தளவுக்கு படி த்தனா இப்ப வந்து எங்க எ பசங்களுக்கு அந்த மாரி நா வாங்கி குடுத்துருக்க ஆனா யாரு படிக்க மாட்டாங்க எங்க பா பைய வந் என்ன சொல்லுவா அஹ் ஸ்பாட் ட்டிபைல அவனுக்கு அது வரவே வராது வாய்ஸ் ஸ்பாட்டிஃபைல ஆறது போடு நீ நா நான் பா இன்னன்டா அப்டின் சொல்லுவ நீ பாடாத நீ ஸ்பாட்டி இப்பேயல்ல பாட்டு போடி நா தூங்குற அப்படின்னுவா அது மாரி பசங்க அது ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாரியே டெவ்லப் ஆயிடுச்சுல்ல
ஆமா ஆமா ரொம்ப அட்வான்ஸ் அ
ஆமா ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டாங்க இல்லன இப்ப ஃபஸ்ட்டல்லா வந்து என்ன சொல்லுவா அம்மா இது போடு அத போடுன்னு சொல்லிட்டு இப்பல்லா என்னடா வேணுன்னா யூடியூப் போ அப்டின்றா யூடியூப் போயிட்டு இப்பல்லா இல்ல நா போட்றே குடுடான்னு கேக்க மாட்றா வோரே அந்த ஸ்பீக்கர் பட்டன் ஆன் பண்ணிட்டா உங்ளுக்கு என்ன வேணுட்டு ஒர் நீ பேசுறது அதுக்கு புரியலடா அப்டின் சொல்ற ஒரு நாலு வாட்டி ஆ அவ அவ நெனச்சுக்கணு நம்ம பேசுர்து புரியில நம்ம அம்மாதா பேசணு அப்டின்ற அப்பதா அவ கொடுப்பா அவம் பேசது கொஞ்சொ பாதியா சந்து யூடியூப்கு புரிஞ்சிசாலுமே
உம் உம் உம் அத கன்வின்ஸ் பண்ணி அத என்ன சொல்ர ஆ ஓகே ஓகே
து வரவச்சிர்க்னு இப்பல்லா அ ஸ்கிப்பேடு கூட பாக்கறதில்ல அ துக்கூட அவுங்னால அந்த டால்ரேட் பண்ண முடியல அந்த ஆடு அந்த ஆடுவ பண்ணூ அப்டினா அந்த ஒரு அஞ்சு செகண்ட் குட நிக்கற்துல்ல பொயாம ஆ ரிமோட்டிங்கே ஆ மாத்து ஏந்தானா ஆ ஆடு ஆடு அது வருதா
உம் உம் உம் உம் அதா அதா அதா
பசங்க ரொம்பொ வளந்துட்டாங்கல்ல
ஆமா அ இப்பல்லா அவுங்க நம்ம இருக்கம்மோது இந்த நாலஜே சுத்தமா மேட்சே பண்ண முடியாது அவுங்க வேற லீகில்ருக் காக
ஆமா நெறைய விஷ்யோ அவுங்களுக்கு தெரியிது நெறைய நானே இங்க பாப்பவ் பாத்து நெறையவே வந்து ரொம்ப ப்ரம்மிச்சு அ இது அந் அந்த டைம் லேல்லா நம்ளுக்கு அப்படினா என்னனே தெரியாது ஆனா இப் பருக்க பசங்களுக்கு எல்லாமே தெரியுது எல்லாம் அஹ் சோசி சியல் மீடியால இருக்க எல்லா பேஜ்லையு இருக்காங்க அம்மா எங்க கிளாஸ் பசங்களு இருக்காங் நீ எனக்கு லாகின் பண்ணிகுடு சொல்ற அளவுக்கு வளந்துட்டா இதோ சார் எ பசங்லெல்லா வச்சுட்டுருக்காங்கம்மா அவ ஃபோனே பாக்க மாட்டா ஆன பசங் பசங்ளா சொல்றாங்ளா மா இத ஷேர் பண்ற அத ஷேர் பண்றே அப்பனா எனக்கு புரியலம்மா நீயு எனக்கு லாகின் பண்ணி கொடு அப்டின் சொல்
ம் ஓகே ஓகே அதா நம்ம ச்ச் அந்த டைம்ல எல்லா வந்துட்டு யாராச்சு அ ஒருத்தங்க வீட்லதா மொபைல்லா இருக்கு அ மொபைல்லா டச் மொபைல்ல வச்சிருக்காங்களா அந்த மாரிருக்கு கொஞ்சு கொஞ்ச நம்பளா வந்து ஸ்கூல் அ ம் ஒரு டென்த்து லெவன்த்து படிக்ம்போத் நல்லாவே ஓரளவுக்கு இந்த ஜியோ ல்லா வந்துருச்சு சோ இந்த மாரி ப நெறைய அ அது மாதிரி நெட்வொர்க் இன்டர்நெட்லா கொஞ்சோ ஆக்சஸ் கெடைக்க ஆரம்பிச்சிருச்சு சோ அப்ப வந்து வ எல்லாருமே வந் இந்த மாரி ஹை ஸ்பீடு இன்டர்நெட் யூஷ் ஆரம்பிஷ்ட்டாங்க பட் ஆனா இப்போல்லா வந்து அவு பொறக்கும் போதே ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டோட தா பொறக்
பொறக்குறாங்க ஆமா
அந்த சாப்பாடு சாப்பட்றதுல இருந்து அவுங்களுக்கு நேரோ பொழுதுபோக்குல்ட்ருந்து எல்லாமே இப்போ அ நின் மொபைல் இன்டர்நெட் அப்படிங்கறதுனால ம் ஈஸியா எல்லாமே கத்துக்குறாங்க கத்துக்கறாங்க மீன்ஸ் யாரு சொ சொல்லித்தராம அவுங்க பார்த்தே எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க
ஆமா எல்லா ரைம்ஸும் எங்க எங்க பாப்பால்லா வந்து கோவிட் டைம்ல பொறந்தப்போ நெறைய பசங் கூட ல்லா வெளையாட முடியாது அப்ப எல்லாமே டிவி பாத்துதா கத்துக்கலா அப்ப ஒய்ஃபை கனெக்க்ஷன் இருந்தால டிவி பாத்துதா எல்லாமே கத்துக்கனாங்க
ம் ம் ம் அதா இப்போ டி வி லயே எல்லாமே அ சொல்லிடுறாங்க அவங்க விளையாட்டா கத்துக்கறாங்க அது கத் துக்கற மாரி கத்துக்காம எல்லாமே ஈஸி யா ஒரு ஜாலியாவே கத்துக்கறதுனால நம் இன்னு ஈஸியா இருக்கு லேர்னிங் ப்ராசஸ் இன்னு கொஞ்ச ஈ ஸியாருக் கு அவங்களுக்லா லேர்னிங்கா இல்லாம அது ஒரு ஃபன்னா போயிருது
ஆமா அதுவு இல்லாம இப்போ நம் நா படிக்கும் போதெல்லா வந்து நா செகண்ட் இயர் படி க்கும்போது வரையுமே வந்து செகண்ட் இயர் படிச்சுந் படிச்சு முடிக்கிறப்பதா வந்து அந்த ஜியோவே வர ஸ்டார்ட் ஆச்சு அப்பறந்தா வந்து அ நோட்ஸ் வந்து போன்ல போடுறது அதெல்லா அப்போல்லா யாருகிட்டயு வந் வந்து அ இது மாதிரி ஸ்மார்ட் போன் இருக்காது இல்லையா எல்லாருக்கிட்டையு அப்போல்லா வந்து நம்ம மெசேஜ் தா வர அந்த டச் போன் தான கு அது இருந்தாலே ஓ வீட்ல வாங்கி கொடுத்துட்டாங்களா அல்லோ பண்ணிட்டாங்களா அப்படின்னு பேசுவோ இல்லையா பட் இப்போ எ பிள்ளய வந்து வாட்ஸ்அப்ல அவங்க அனுப்ச்சடுறாங்க அத பாத்துதா எழுதுறா சோ அந்த அளவ
உம் கண்டிப்பா கண்டிப்பா செரி ஓக்கேங்க கா சரி இன்னொரு அளைப்பு போல சந்திக்கலா உம் ஓகேங்கா